அ ஹலோ அக்கா கேக்குதுங்ளா
உம் கேக்குதுமா சொல்லுமா எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கேக்கா நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கே மா
உம் சாப்டிங்ளாக்கா
உம் சாப்ட்டே மா
உம் பாப்பா தம்பில்லா என்னா பண்றாங்க
தம்பி தூங்கறா பாப்பா இங்கதா இருக்கா
ஆ சேரிங்க்கா வெயில் பரவால்லயா அங்க என்னா மழ பெஞ்ச்சா
மழைல்லா பெய்ல வெயில் தா செமையா இருக்கு
உம் இங்க வந்து வானோ மழ பெய்ற மாறி இருட்டிட்டு இருக்கு ஆனா மழதா வரமாட்டிக்குது
உம்
அந்த இருட்டாயிட்டே வந்து ஃபுல்லா வந்து வேக்காடு கெளப்பி வுட்ருது
உம்
சரி அத்தா கேட்டே அங்கயாது மழ வருதா ஏதா துன்ட்டு
போன வாரந்தா மழ வந்துச்சு இப்ப வர் வர்ல
உம் உம் சேரிங்க்கா தோ தம்பி வந்து கேட்டிருந்தாங்க சேரி வெயிலா இருக்கே எதுன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் மாறி சுற்றுலா போலாங்ளா அப்டின்னு ட்டு சேரி அத்தா அக்கா கிட்ட கேட்டு சொல்றே அக்கா இப்போ எப்டி இருக்காங்கன்னு தெர்லயே அப்டின்ட்டு அத்தா இன்னு அந்த மாறில்லா போலாங்ளா இல்ல கோயில் அந்த மாறி போலாங்ளாக்கா
மூட்டி கொடைக்கானல் அதுக்கு அது மாதிரியே போலாமா அப்பதா வெயிலுக்கு நல்லா இருக்கும் இங்கதான் வெயிலா இருக்கே இன்னும் அது கோயிலுக்கு போனா கோயில் இன்னும் வெயிலா தா இருக்கும்
ஆ ஆமாக்கா இந்த நேரத்துல வேற ஊட்டின்னா அந்த கார்டன் பொட்டானிக்கல் கார்டன் வேற எல்லா பூல்லா பூத்துயிருக்குங்ளா
உம்
ஆ அதனால அதெல்லா பாக்கற பசங்களுக்கு நல்லா இருக்குல்ல இது வரைக்கும் நம்பளும் போனது இல்ல அங்க
ஆமா அப்ப அங்கயே போலான்னு சொல்லுங்க
ஆ சேரிக்கா வித விதமா பூல்லா பூத்துருக்கு செய்தில கூட போட்ருந்தாங்க பூ எல்லாமே வித விதமா எல்லாமே இப்ப போ பூத்திருக்கு அதையே வந்து இந்த விலங்குகள் மாதிரிலா கட் பண்ணி வெச்சிருக்காங்க போல
உம்
செரி நல்லா இருச்சு அதா செரி நம்பளும் தம்பி கேட்டோனே நானும் செரி இந்த மாதிரியே போலா இரு எதுக்கு அக்கா கிட்ட கேட்டுக்கற அப்டின் சொ சொன்ன
உம் சரிமா போலானு சொல்லுங்க
உம் சேரிக்கா அதுவு போற வழில ஏதோ நீர் வீழ்ச்சி மாதிரிலா இருக்கு போல
ஆமா அதெல்லா வெயிலுக்கு நல்லா இருக்கும் நமக்கு
ஆஹ ஆமாக்கா சேரி அதான் இப்போ அப்டியே பிளாக் தண்டரும் இருக்கு நாங்க அங்க போனன்னா பசங்களுக்கு விளையாறதுக்கும் நெறைய வாட் தண்ணிலே விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டுல்லா இருக்கா
ம்
வேற வெயில் காலன்ட்டு நெறைய புதுப்பிச்சிருக்காங்ளா ஒரு நாள் ஃபுல்லா அங்கே வந்து விளையாடுலாங்களா
ம்
சரி அதா ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த மாரி சுத்துனா ஒரு நாள் நம்ம அங்கே கரெக் டப்போ நைட்டு கிளம்பனும்னா வெடிகால அந்த எடத்துக்கு போய் சேந்துருவோ
ம்
அ அங்க போயிட்டனா நம்ம ட்ரெஸ் எல்லா மாத்திக்கிட்டு அப்ற உள்ள போய் அப்டியே விளையாடலா ஒரு செட்டு துணி மட்டும் எடுத்துட்டு போயிட்டோம்னா அங்க உள்ளயே நம்மளுக்கு துணி வெக்கற்துக்கு எடம் குடுத்துருவாங்களா அந்த மாரி நம்ம வெச்சி விளையாட்டு அப்பற மாத்திக்ளா சாப்பாடுல்லா கூட நம்ம எதுவுமே எடுத்துட்டு போவ வேணாமாக்கா அன்னைக்கு ஒரு நாள் அங்கேயே வந்து அந்த இது மாரிலா சிற்றுண்டி மாரில்லா இருக்கா அங்கே அதனால இங்கே உணவு திண்பண்டங்கள் எல்லாமே வாங்கிக்கலாமா
பரவாயில்லயே அப்போ
ம் அதா எல்லாமே இருக்கா இப்ப அந்த காலில ஃபுல்லா நம்ப சும்மா விளையாட்டல்லா விளையாடிட்டு இருக்கனு இந்த ரங்கராட்ன அசுர தாலாட்டு எல்லாமே விளயாடிட்டு போணு மதியத்த கொஞ்சம் சாப்ட்டு மதியம் மேல இந்த தண்ணி விளையாட்டுக்கல்லா போனும்னா எல்லாமே விளையாடின மாரி இருக்கு
அ
ம் கொழந்தைங்களுக்குன் தனியா நம்ம பெரியவங்களுக்குன் தனியா மாரி வெச்சிருக்காங்களா அதுவு இல்லாம இப்ப நம்ம கடலுக்கெல்லா போனா கடல்ல போய் நின்னா எப்படி வந்து அலைகள் எல்லாம் வரும் இல்லைங்ளா அந்த மாரி தனியா ஒரு விளையாட்டு வெச்சிருக்காங்களா ஆ அது மட் டு நேரத்துகு நேரம் சொல்லிடுவாங்களா அப்பறம் நம்ம அங்க போய் இருக்கணும்மா
ஆ
அப்றோ அந்த மேல இந்து நீர் வீழ்ச்சி ஊத்துனா அதுல குளிப்போம்ல அந்த மாதிரியு வெச்சிருக்காங்களாக்கா அதுவு இல்லாம இந்த பாட்டுல்லா போட்டு பசங்களுக்குனே டான்ஸ் ஆடிட்டே குளிக்கிற மாரியு வச்சிருக்காங்ளா
பரவாயில்லயே இவுளோ வச்சிருக்காங்ளா அப்போ பசங்களுக்கு நல்லா பொழுதுபோக்காகு
ஆமா காலேல நம்ம ஒரு ஒன்பது எட்டு ஒன்பது மணி அளவு
வந்தேனா
ஆமாக்கா நம்ம நைட்டே கெளம்புனாதா காலேல அங்க போய்ர்லா அந்த மாரி போய்ட்டோனா நம்ம கொஞ்ச நேரோ ஒர் ஆறு ஏழு மணிக் போய்ட்டோனா கொஞ்சு நேர் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்றோ ஒரு ஒன் ஒம்பது மணி அந்த மாரி போனோனா அவுளதா ஒரு ஒன்பது மணில இருந்து சாயந்திரோ அஞ்சு ஆறு மணி வரைக்குமே நம்ம விளாட்டே இருக்குலா அங்களா
ம் ம்
ஒரு நாள் ஃபுல்லா விளையாலாங்ளா இந்த இவுளோ டைமிங்கு இந்த நேரோ வரைக்குந்தா விளையாட்னு இந்த நேரத்துக்கப்றோ வெளிய போய்ர்ணு அப்டின்லா இல்லவே இல்லையா ஒரு முழு நாள் எவ்ளோனாலு நம்ம எதுல வேணாலு விளாடிக்லாமா ஒரு தடவ டாட்
நல்லா விளாடு
ஆ எத்தன வாட்டி வேணாலு விளையாலாமாங்க்கா நம்மள்க்கு ஒர்க்க முன்னாடி வந்து ஒரு சீ ட்டு எடுக்கிறோ இல்லைங்ளா அது மட் டுந்தானா அது மட்டுந்தா காஸ் கட்டி ஒரு சீட்டு எத்துக்குணுங்ளா அவுங்குளே வந்து அந்த கைல வந்து நம்மள்க்கு ஒரு சீட்டு மாரி கட் டிருவாங்ளா அது கட்டிட்டாங்னா நம்ம டிக் அ டிக்கெட் எட்த்துருக்கோன்ற அர்த்தமா அதோடைய உள்ள எதுக்குமே நம்ம டிக்கெட் வாங்கவே வேணாமாங்க்கா
ம்
எதுல வேணாலு எத்தன முற வேணாலு போய் விளையாலாமா ஏனா எல்லாமே இல ஆ அது பரவாயில்லல இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு விளாட்டு ரொம்ப புடிச்சிருக்கு அது போய் எத்தன வேணாலு விளையாடுங்க அதூ தண்ணினா கேக்குவா வேணு வீட்லே தண்ணிய வச்சு ட்டே விளாட்ருக்காங்க விளையாட்டியே தண்ணியாந்ச்சுனா
அவுளோதா கேக்கவே வேணா வீட்ல இருக்க கொஞ்ச தண்ணிக்கே அ ப்டி விளாடுவாங்க அவுள்தா இன்னைக்கு ஃபுல்லா வரவே மாட்டாங்க எழ்ந்து
ஆமாங்க்கா நல்லதா நம்ளுக்கு வெயிலுக்கு வந்து உள்ள வெயில் தெரியாம இருக்கு தண்ணிலே இப்ப இது பண்ணின்வந்தோனா அதூ இல்லாம குடும்பமா விளாட்ன மாரியு இருக்கு யாரையு நம்புளு பசங்களை திட்ட வேணா எதுக்கு இந்த மாரி தண்ணில ஆட்றீங்கன்ட்டு
இது ஆமா அன்னைக்கு பசங்களதா நம்ள திட்ட போறாங்க நீங்க என்ன கொழந்த மாரி விளாடிட்ருக்கீங்க வீட்ல மட்டு நாங்க விளாட்னா திட்றீங்குளேன் கேப்பாங்க
ஆமாங்க்கா அது என்னமோ கரைட்டுதா அது வந் து நம்ம பாதுகாப்பா இருக்கற்துக்காக பசங்களுக்கு அந்த பெல்ட்டு மாரி ஒன்னு குடுத்துர்றாங்ளாங்க்கா பல் அதா நம்ளுக்கு அந்த பல்ப்புல வந்து காத்தடிச்ச மாரி ஒன்னு இருக்குல அதூ எல்லா பசங்களுக்கு குடுத்துருவாங்களா பெரியவுங்குளு வந்து அந்த நீச்சல் தெரியாதவ்ங்ளுக் கூட குடுத்துருவாங்ளா அது அ ஆமா அதனால நம்ம வந்து நம்ம பசங்க கண்காணிச்சனே இருக்கணு அப்படின்னு கூட இல்லக்கா அவங்க அத வச்சுனே வந்து பத்திரமா போயிடுவாங்க இன ஒண்ணு எங்க போறாங்க வராங்கன்னு மட்டு நம்ம பாத்துக்கன்னா போது
ம்
அதுவு இல்லது நம்ம பசங்க எல்லா ஒன்னா சேர்ந்தாங்கன்னா எங்க நம்ம பேச்சு சும்மே கேட்காதுங்க இந்த மாரி விளையாட்டுக்கு எல்லா எடுத்துபோயி விட்ட கேட்க மாட்டாங்க
அவ்வளதா
ஆமா அ நம்ம நம் நம்ம என்ன பண்ணினுஒரு இடத்த சொல்லி விட்டுரணு எல்லாரு எல்லாத்தையு விளாடி முடிச்சுட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருங்கப்பா அப்டின்றனா வந்துருவாங்க அவங்களே கும்பலா
ம் ம்
அதான்கா சரி உங்க கிட்ட கேட்டு நம்ம அதுக்க ஏத்த மாதிரி முடிவு பண்ணிக்கலா சரி தம்பி கேட்க சொன்னாங்க அக்காவு என்ன எப்படி இருக்காங்க வராங்களா
ம் போலாம்னு சொல்லுங்க தம்பிகிட்ட
ம் சரி்கா அதா போலா எல்லாரு கும்பலா போகலா இங்க நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கு இல்ல நேர போன மாதிரி இருக்கு
ஆமா நம்மளு எவ்வளவு நாள் தா வீட்டு உள்ளே இருகதுறது பள்ளி கூட ஸ்டார்ட் ஆயிருச்சு னா அவ தா ஓட ஆரம்பிச்சிருவவோ எல்லாரு
ஆஹ் ஆமாக்கா அதேதா சேரி அதுவு இல்லாம முதல்ல இந்த வேயிலுக்கு தண்ணிக்கு நம்மளுக்கே தண்ணியில போய் எங்கெல்லா போய் உகாந்துக்கலாமனு இருக்கு க்கா உடம்புலா எரியுது அதுக்கு இந்த மாதிரி விளாடல பேயிட்டு ஒரு நாள் ஒரு நாளாவது நிம்மதியா இருந்துட்டு வருவோ
ஆமா
ம் அதுக்கப்புற எங்கயே நீர் வீழ்ச்சிலா கூட இருக்குது அப்டினு நாங்க அது திரும்பி வரும்போது தா பார்க்க முடியு ஆஹ் உண்மையா சொன்னாங்க சேரி முதல் நாள் வந்து இதுசொல் நா அவங்க சொன்னங்க அரை நாள் போதும்நாங்க ஆ சொன்னன் அரை நாள் பத்தாது பத்தாது கொழந்தைங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஒரு இதுவே பிளான் பண்ணுங்க ஏன்னா ஒரு நாளு புல்லா
தண்ணில நம்மளே குழந்தைய மாறிடும்வோ பசங்க எந்திடுவாங்க தூங்கிடாங்கன சிக்கர எழுந்திருக்க மாட்டாங்க
ஆமா அது என்னாமே சேரி தா அக்கா அதனால நா சொன்னே ஒரு நாள் ஃபுல்லா அந்த இடத்க்கே பிளான் பிளான் பண்ணிடுங்க அடுத்து வேற எங்கனா போறதுக்கு வேணா நீங்க பாருங்க அந்த ஒரு நாளே அங்கயே நம்ம நேர கழிக்கலா சேரி அப்டின்னு சொன்னாங்க
அங்க பொம்மைக எல்லா காம்மி கம்மியானா தா அக்கா இருக்கு
ம்
அதுக்குஅதுக்குகேத்த மாரி நம்ம பிள்ளைங்க அடம் பிடிக்கு போது அது மட்டு பார்த்துக்கோங்க பொம்மை எல்லாமே இங்க வந்து ஐநூறு ரூபானு இருக்கா பொம்மைலா அங்க வந்து ஒரு இருநூறு ரூபாய் இருநூத்தி அப்படிதா இருக்குமே
ம் பரவால்லையா அவ்ளோ கம்மியா இருக்கே
அ ஆமாங்க்கா நாங்க போனோனே அவுங்க அடம் பிடிக்கிறாங்களோ இல்லயோ பாத்தோனே இவ்ளோ கம்மியா இருக்குதே பரவாலயே நம்பளுக்கே ஒரு ஆச வந்துரு அக்கா வாங்கிக்லான்
அதா சொல்றனே பசங்க விளாடுறாங்களோ இல்லையோ நம்ம குழந்தைங்ளா மாறிட்றோங்கா நம்ப
ஆ ஆமாங்க்கா ஏங்க நம்மளு ஒரு நாள் தான வெளியப் போறோ சுற்றுலானா அதனால நம்பளுக்கு வந்து டயக்குது
நம்ப எங்க வீட்டுக்குள்ளயே அடஞ்சு கெடக்கறோ அந்த பள்ளிக்கூ டோ லீவு உட்டாதா எங்கேயாச்சும் போ வேண்டியதா இருக்குது இல்லனாக்கா அப்டே தெனமு வேல ஸ் ஸார்ட் ஆயிடு கால்ல ஏழுந்துச்சிகுறோ சமைக்கிறோ பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணு திருப்பி வராங்க ஹோம் ஒர்க் சொல்லி தரணு போயி கூட்னு வரனு பசங்கள திருப்பி நைட்டு சாப்பாடு செய்ணு திரும்பவு தூங்கணு திருப்பி காலையில ஏந்திச்சு நடுவுல துணி தோய்க்கணு சாம்மான் கழுவுனு நடுவுல பங்ஷசன் அவ்ளோ வேல இருக்கு நம்மளுக்கு நம்ம எங்க இருந்து போறோ வெளிய எல்லா இது மாரி பள்ளிக்கூடோ லீவ் உட்டா மட்டுந்தா போ வேண்டியதா இருக்குது
ஆமாங்க்கா சேரிங்க்கா தோ அப்பா கூப்பட்றாங்க என்னன் கேட்டு வந்து பண்றங்க்கா
ம் சரி மா
ம்